ஆகமா நீ நல்லா இருக்கியா என்ன பண்ணிட்ருக்க வணக்கம்
அ சும்மா வீட்டுலதக்கா இருக்கே ரொம்ப வீட்ல இருக்கிறது எல்லா வேலையு முடிச்சுட்டே இருந்தாலு வேற ஏதாவது வருமானோ வர மாதிரி ஏதாவது வீட்டுல இருந்தபடி ஏதாவது செய்யலா அப்டின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு
ம் நிச்சயமா அத செய்யலா அதுக்கு முன்னாடி நீ வருமானம் பண்ணணும்னா முதல் கேள்வி என்னன்னா உன்னால உன்னோட வீட்டு வேலைகள சரியா ஏன்னா நம்ம ஒரு குடும்ப பெண்ணா இருக்கோம்ல அதனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உன்னால முடிச்சிட முடியுதா அதாவது கணவருக்கு உணவு செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டு குழந்தையாப் பள்ளிக்கு அனுப்புறது வீட்டுல இருக்க பெரியவங்கள கவனிக்கறதுக்கெல்லா உன்னால நேரோ ஒதுக்க முடியுமாங்கறத முதல்ல திட்டமிட்டுக்கோ
சரிக்கா எங்க வீட்டுல எல்லாருமே காலையில வேலைக்கு போயிடுவாங்க ஆ பசங்க ஒரு அஞ்சு மணிக்கு எல்லா பள்ளிக்கூடோ விட்டு வருவாங்க ஆ வீட்டுக்கார்ரு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்குதான் வருவாரு பெரியவங்க அப்படி எல்லா எங்க வீட்டுல யாரு இல்ல அதனாலதா ஏதாவது ஒரு பிசினஸ் மாரி பண் ணலா அப்டிங்கற மாதிரி எனக்கு
நிச்சயமா ஆ நீ வந்துட்டு இரண்டு ஆனா வே வேலைகள் பண்ணலா ஒன்று இந்த காலப் பத்து மணிலிருந் து மாலை ஒரு நான்கு பணி வரைக்குமா பாக்குற மாதிரியான வேலைகள் வீட்டுக்கு அருகில ஏதாவது கிடைக்குமானு தேடு அப்படி எதவு இருக்க வாய்ப்பு இருக்கா
அப்டி எதுவு இல்ல வெளியில போய் வேலப் பாக்க முடியாது வீட்டுல இருந்தபடி எதாவத் ஆ குடிசை தொழில் மாரி செய்யறாங்கல இந்த மிள அப்றோ இட்லி மாவு அரைச்சி பாக்கெட் போட்டு வக்கிறது இல்லன்னா மசாலா பொடிகள் தயார் பண் றது இது மாத் ஏதாவது நம்ம செய்யலா அப்டின்னு எனக்கு தோணிட்ருக்கு
ஆ, இது நல்ல ஐடியாவா இருக்கே நா ஏற்கனவே இந்த மார் இதுலயு நெறைய பேர் செய்யுறத பாத்திருக் தேன்னா பெண்களுக்கு வீட்ல இருந்தே வேல ஸ் செய்ய இது ஒரு நல்ல அது நல்ல ஐடியா தா மாவு அரைக்கிறதுன்னு சொன்னீல அது வந்து உனக்கு ரொம்பவே சூட்டபுளா இருக்கும்னு நெனைக்கிறேமா ஏன்னா நீங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கு ச்சு ஊற வச்சுட்டின்னா பசங்க ஸ்கூல் போனதுக்கு அப்பறோ அரைச்சிட்டு பாக்கெட் போட்டலா அது எப்டி கடையில கொண்டு போய் குடுக்க போறியா இல்ல வீட்லயே வச்சு விற்பனை செய்ய போறியா
பாராபாராப்பான ஒரு தெருவுதா எங்களோட தெருவு எல்லாரு வேலைக்கு போறவங்க ஆ இது மாரி கொஞ்சோ பேரு தா எல்லாருமே அலுவலக வேலையு இல்ல கடைக்கல்ல வேலைக்கு போயிட்ருக்காங்க அதனால இந்த இட்லி மாவு தட்டுப்பாடே பாத்தீங்கன்னா கடைக்கல்ல கெடைக்க மாட்டுது அப்டின்னு பொழம்பிட்டு இருக்கிறத நா கேட்டிருக்கே எங்க அக்கா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களே ஒரு நாலஞ்சு பேரு வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களே அத நம்மளு செஞ்சா என்ன அக்கம் பக்கத் த்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு ஆறு ஒரு பத்து பாக்கெட் மாவு விற்கறைங்கள் நம்மளுக்கு போதும்ல ஒரு நாளைக்கு வருமானோ வந்துரும்ல
ஆமா அதே மாதிரி இந்த மாவு ஓட் மற்ற நேரத்துல நீ சும்மாதானே இருப்ப எனா கிரைண்டர்ல மாவு போட்டோம்னா மாவு அது அரைக்க மட்டு நம்ப சும்மாதானே இருப்போ அந்த மாதிரி நேரத்துல எதாவது கடைகளுக்கு பூ கட்டி குடு இல்லன்னா சின்ன சின்னதா ஏதாவது ஊறுகா இல்லன்னா வந்துட்டு நீ சொன்னீல சிப் அந்த மாதி ஏதாது பண்ற ஐடியா இருக்கா
அ உணவு பொருக்கள் பாத்தீங்னா எனக்கு இந்த ரசுக்கு ஆஹ் இது மாரி இது மாரி செய்யறது எனக்கு ஆசையா இருக்கு அந்த தொழில் எனக்கு தெரிய அதையு போய் செஞ்சு நம்ம அஹ் வீட்டு வாசல்லே ஒரு ஸ்டால் மாரி ஒரு கடை மாரி சின்ன கட அந்த வீட்டுலயே செய்யப்பட்ட தின்பண்டங்கள் அப்டின்னு வைக்
ஓ நிச்சியமா அது கூட நல்ல ஐடியா நா பண்ணலாமா ஆனா அதுக்குன்னுவச்சு ஏன் நீ உன்னோட முழு உழைப்பையும் போடுற மாதிரி இருக்கும் நீ உன்ன வருத்திக்காம பண்ணனுனா வந்துட்டு அந்த நேரத்துல நீ சொன்ன மாதிரி சின்ன சிப்ஸ் ஐட்டம்ஸ்லா போட்டன்னு வச்சுக்கயே நீ வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு நீ செஞ்சினா போதும் இப்ப உதாரணமா ஒரு பாக்கெட்டுகள்ல பத்து ரூபாய் இருபது ரூபாய் பாக்கட்டுகள்ல வந்துட்டு முறுக்கு இந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் இதெலாம் விக்குதுல்ல அந்த மாதிரி வாங்கிகலாம் நீங்க போட்டு செய்லாம்லமா
கண்டிப்பாக்கா அதுமாரி தாக்கா செய்யலான்னு இருக்கேன் ஆனா அதுக்கு கொஞ்சோ பக்குவம்லாம் எனக்கு தெரியணு அதையு நா பாத்துட்டு கொஞ்ச கொஞ்சமா வீட்லய நா செஞ்சு செஞ்சு பாத்து பெரிய அளவுல செய்யலா அப்டின்னு யோசனை பண்ணிட்ருக்கேக்கா
ஆனா முறுக்குலாம் நீங்க மொதல்ல செய்வில்ல வீட்ல என்னநபதி தீபாவளிக்லாம் செஞ்சு பழகிருக்கம்ல அந்த மாதிரி செஞ்சுக்கலா
ஆமா முறுக்கு நீங்க சொல்ற மாரி முறுக்கு ஆ தட்ட அப்றம் வந்துட்டு எல்லட சொல்லுவாங்க அ இன்னொன்னுவந் இது மடக்கு முறு னு சொல்லுவாங்கள சீப்பு முறுக்கு கேள்விப்பட்டு இருக்கீங்களா கொய்ய இல முறுக்கு இதெலாம்
ஆமா ஆமா
அதெலாம் எனக்கு கொஞ் தெரியும் அதெலாமே கொஞ்சம் செஞ்சு குடுத்தா இப்ப ம பள்ளிக்கூடம் போற புள்ளைங்களும் இருக் இருக்காங்க அலுவலகத்துக்கு போறவுங்களும் இருக்காங்க ஒரு பத்து ரூபாய் இருவது ரூபாய் இந்த அளவுலதான் பாக்கட் போட்டு விக் ஆ எல்லாராலயையும் வாங்க கு வாங்கி சாப்பிட்லாம் அல கொஞ்ச தரம் நல்லா இருந்துச்சுனா அதுக்கப்றோ பெரிய பெரிய அளவுல நம்ப அ செஞ்சுக் குடுக்கலாம் அப்டின்னு யோசன பண்ணிட்ருக்கேக்கா
நிச்சயமா அதுவும் நல்ல விஷயம்தான் நம்ம வந்து வீட்டுல இருந்தே வேலை பாாரக்குறவங்க போது வருமானம் பாக்கணும் அதே நேரத்துல பிள்ளைங்க வந்தோடா உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷ்யங்களும் இருக்குல்ல உனக்கலா இந்த இந்த மாதிரி வேலைகள்ல தான் விருப்பம் இருக்கா இல்ல ஆ ஆன்லைன்ல வேல பாக்றதுல விருப்போ இல்லையா
ஆன்லைன் வேல வந்துட்டு அத நம்ப முடிய மாரி தெரியலக்கா ஆன்லைன் வேலையு விருப்பமிருக்கு அதுவு கொஞ்சோ கொஞ்சோ நா பாத்துட்டுதா இருக்கே
ஏன்னா ஆனா ஆன்லைன் வேலைன்னா வந்துட்டு நம்ம உடல் உழைப்பு அதிகமாருக் அதுல அத மூளைக்கு வேல இருக்கு அப்டிதா நீ இந்த மாதிரியான சமையல் வேலைகளா நீ செய்வ எனக்கு தெரியு இருந்தாலு ரொம்ப உடலை வருத்திக்கிட்டு ஓய்வேல்லாதது மாதிரி இருக்கும்ல
ஆமாக்கா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம செய்யுற வேலையை வந்து சில எடத்துல வந்து போட்டோ எடுத்து அனுப்புறது இது மாதிரிலா நெறைய வேலைகள் ஆன்லைன்ல இருக்கு அதுலயும் வீட்டு வேலைய ஆஹ் நம்ம படம் எடுத்து அனுப்புறது இது மாதிரி நெறைய பா கேள்விப்பட்டிருக்கே அதுமாரியும் முயற்சி பண்ணலாம்னு இருக்கு
நிச்சயமா நீ அந்த மாதிரி செய்யு ஆனா அதுல ரொம்ப முன்னெச்சரிக்கைங்கிறது அவசியோ தெரியாதவர்களை நம்பி நம்ம ஏதாவது விஷ செஞ்சிரக்கூடாது நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சமூக ஊடகங்கள வர விளம்பரங்களை பத்தீனா அத நல்லத் தீர விசாரிச்சுட்டு வேலை பண்ணு அது நீ வந்துட்டு எப்டி இருந்தாலு சமையல் சிப்ஸ் எல்லா பண்ண போற நீல உனக்கு தா வந்துட் து நல்ல வீடியோல்லா எடுக்க தெரியும்ல அந்த மாதிரி எடுத்துட்டு சமையல் குறிப்புகளை கூட ஒரு யூடியூப் மாதிரியான வலைத்தளங்கள்ல அப்லோட் பண்ணலா அதுமே இப்பல்லா நெறைய பேர் அத என்ன பண்றாங்க ஒரு வருஷம் ம் ப்த்தா சிம்பிளா பண்றாங்க அடுத்த வருஷோ பாத்தா அவங்க பெரிய பெரிய வீடு கட்டி கார் வாங்கடுறாங்க அந்த அளவுக்கு வருமானோ வருதுதானே
ஆமா கண்டிப்பா பர்ஸ்ட் நா ஒரு வீடியோ போடுறப்ப அவங்க ரொம்ப ஏழையா இருக்கிற மாதிரிதா காட்டுறாங்க அந்த அளவுக்கு வருமானம் வரக்கூடியதா இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாதா இருக்கு இருந்தாலு அவங்க நல்லா வாழ்ற மாதிரி நடிக்கிறாங்களா இல்ல உண்மையா அப்டிங்கறதுலையு எனக்கு ஒரு சந்தேகயிருக்கு
இத்தனையு வீடியோக் கால் வெளியடுறதுல வந்துட்டு நம்ம ரொம்ப கவனத்தோடு இருக்கும் போது அது நமக்கு நெறைய பேர் வருமானம் எடுத்திருக்காங்க நெறைய பேரு அதுல சாதிச்சு பெரிய லெவல்லல போனவங்களும் இருக்காங்க சிலவந்து தவறான பாதையில போனவங்களும் இருக்காங்க அதுல வந்து நம்மளோட பழக்க வழ நம்ம ரொம்பவே முக்கியோ நம்ம எந்த மாதிரி நம்மளோட நோக்கம் அப்டிங்கறது நம்ம கண்ணியத்தோட இருக்கிறதோட பாத்துட்டு உதாரணம இந்த சமையல் வீடியோக்கல்லா போடுறாங்கள்ள அது நீங்க வந்து பத்து பேர் வந்துட்டு ஒரு உணவை சொல்றாங்கன்னா ஏன் ஆ அதுல வந்து நீங்க ஏதேனும் வந்து உங்களோட பேச்சு வழக்க ட்டும் அந்த செய்முறையா இருக்கட்டு அந்த பக்குவம் சொல்றதா இருக்கட்டு அதெல்லா கொஞ்சோ தனித்துவமா இருக்கற பட்சத்துல உங்களை நாடி உங்களோட வீடியோக்களை தேர்ந்தெடுத்து பாப்பாங்க நானுமே சமூக ஊடகங்கள்ல இப்ப உதாரணமா ஒரு இட்லி சாம்பார் வைக்கணும்னா கூட ஒரு நம்ம செ தேடும் போது ஒரு பத்து பேரு வருது ஆனா அதுல வந்து நமக்கு ஒருத்தவனதானே நம்ம சூஸ் பண்றோ அந்த மாதிரி நம்ம பாத்தோனே ஈர்க்குற மாரியான முகப்புகள்லா வச்சு கண்ணியமா நடத்துனீங்கன்னா நிச்சயமா அதுல நெறைய வருமானலா வருமா
கண்டிப்பாக்கா நீங்க சொல்றது செரிதா நெறைய பேரும் நா அது மாதிரி பாத்துருக்கே ஒரு சிலர் வந்துட்டு இத வந்துட்டு தப்பான வகையிலயு பயன்படுத்திக்கிறாங்க ஒரு சிலர் நேர்மையாவு பயன்படுத்திக்கிறாங்க நம்மளுக்கு வந்து இந்த சமூக வலைதளங்கள் இதெல்லாமே கொஞ்சோ அலர்ஜினனு வச்சுக்கோங்களளே அஹ் வீட்டு ட்ல இருந்து செய்றதா நம்மளுக்கு நல்லது அப்டின்னு நா நெனச்சிட்டுருக்கே அஹ் சரி இன்னு கொஞ்ச பேரு நா வந்து இட்லி பொடி நல்லா செ செய்வே அதனால இட்லி பொடி செஞ்சு குடுங்க அப்டின்னு நெறயா பேர் என்கிட்டையே கொண்டாந்து குடுத்து செய்ய சொல்லுவாங்க அவங்களு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஒரு சின்ன தொகையை வந்து என்கிட்ட குடுத்துட்டு போவாங்க நீங்க சும்மா செஞ்சு குடுக்க வேணா ஒரு தடவை நீங்க சும்மா செஞ்சு குடுக்கறீங்க எதுக் எப்பயுமே சும்மாவா செய்யணும் அப்டின்னு ஒரு தொகையை குடுக்குறாங்க நானு நெனைச்சே செரி நம்ளும் இட்லி பொடி மாரி போட்டு மாவு பாக்கெட்டோட சேந்து இட்லி பொடியு வித்தோ அப்டின்னா அது ஒரு வருமானமா இருக்கும்ல
இது ரொம்ப நல்ல விஷயமாருக்கு அதே மாதிரி நீ சாம்பார் தா நல்ல வப் இட்லி சாம்பாருக்கும் பொடி செஞ்சு குடிக்கலா இட்லி சாம்பாருக்கு தனியா கொழம்பு சாம்பாருக்கு தனியா அந்த மாதிரி பொடிகளு தயாரிச்சு விற்பனை பண்ணு ஆனா அந்த மாதிரி நம்ம விற்பனை பாக்கும் போது உணவு வழங்க பாதுகாப்புத்துறை இருக்கும்ல அத நீங்க வந்துட்டு பதிவு பண்ணிட்டு இல்ல ஒரு சின்னதா ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு பண்னுனனு வச்சுக்கையே நீ இந்த இந்த முறுக்கு வகைகள் விக்கிறதா இருக்கட்டு மாவுக்கா இருக்கட்டு இந்த பொடி வகைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு அனுமதியோட செஞ்சனைய நீ நல்ல பெரிய அளவுலயையு பண்ணலா இனிமேலா
கண்டிப்பாக்கா நம்ம எத செஞ்சாலும் தரத்தோட செய்யறோங்கிறது நம்மளுக்கு தெரியு இருந்தாலு நம்மளுக்கு ஒரு சான்றிதழ் இருந்தது அப்டின்னா ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம தைரியமா செய்யலா அதுவு நா விண்ணப்பிச்சு அப்ளை பண்ணிருக்கேன்க்கா அதுவும் சீக்கிரமா நா வாங்கிடுவே கூடவே வந்து உம் ம திய உணவு வந்து கேக்குறவங்களுக்கு சமைச்சு ஒரு இரண்டு பேர் இல்ல மூணு பேர் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டுல இருந்து சமைச்சு குடுத்துட்ருக்கே அது மூலமாவு எனக்கு ஒரு சின்ன சின்ன தொகைகள் வந்துட்டுருக்கு
நிச்சயமா ஆமா பல விஷயங்கள் பண்றே இதுல குடும்ப உறுப்பினர்களோட சப்போர்ட்டு ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம வந்துட்டு தனியா நம்ப தொழில் செய்யறோ நம்ப வந்து அப்படிங்குபோது வீட்டுல உள்ளவங்க ரொம்பவே சப்போர்ட் பண்ண தண்ணி குடிக் சப்போர்ட் பண்ணணுமா அது ஏன்னா வந்துட் நம்ம கடினமா உழச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கணவர் வந் வர நேரத்துக்கோ இல்ல கொழந்தைங்க வந்து பள்ளியில இருந்து வர நேரத்துக்கோ நம்ம ஏதாவது சோர்வா இருக்கோம்னா ஒரு சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது நம்ம வேலை செய்யறத கவனிச்சுக்காம அவங்க நம்பள இதா பேசுறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் இருக்கணும் நீங்க வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல உள்ளவங்கள்டையே பேசி புரிய வச்சுடுங்க
கண்டிப்பா பா எனக்கு வந்து வீட்டுல உள்ளவங்க சப்போர்ட்னா என்னோட ஆஹ் கணவரோட சப்போர்ட்டு இருக்கு என்னோட சின்ன சின்ன பிள்ளைங்களும் நான் பாக்கெட் போடுறதுக்கு உதவி பண்ணுவாங்க வீட்ல இருக்கிறப்ப எனக்கு வந்து உதவிதான் அதிகமா கெடைக்குமே தவிர அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வரதில் அதனாலதான் துணிஞ்சு இந்த மாரி வீட்டுல இருந்து வேல செய்யலாம் ஏதாவது ஒரு ஆஹ் முதலீடு போட்டு நம்ம லாபத்தை எ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் தொழில ஆரம்பிச்சிருக்கேன்
நிச்சயமா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு நல்லாவே புரியுது நீங்க தொழில வந்து மேம்படுத்துறதுக்கான விஷயங்கள் அதாவது ஆரம்பத்துல வந்து சின்ன லெவல்ல எல்லாமே பண்ணுங்க அது ஓரளவு வந்ததுக்கு அப்பறோ அத வந்து பெருகிட் அதுக்கப்பறோ பாத்துக்கலாம் ஏன நம்ம வந்துட்டு சிறிய வருமான பண்றோ அது நல்லா கிடைச்சிருச்சுன அதுக்கப்புரோ நம்ம முழுமூச்சா ஈடுபடாலாம் அதுக்குள்ள நம்ம கொழந்தைங்களும் கொஞ்சோ பெரியவர ஆயிடுவாங்கல்ல அப்ப நம்ம வந்துட்டு ந மத்த விஷயங்கள்ல கவன செலுத்த வேண்டிய அவச
ஆமா நீங்க சொல்றது செரிதான் இப்ப நான் இந்த மாவு வியாபாரோ பண்றேன்னா எனக்கு அடுத்த தலைமுறையில இல்ல எனக்கு அப்பறோ என்னோட பிள்ளைங்க கூட இதை எடுத்து நடத்தலாம் ஒரு பெரிய எப்புன்னா ஒரு பத்து பாக்கெட்டு் விறக்கிற இடத்துல அவங்க ஒரு பத்து கடைகள பிடிச்சி இந்த ஒரு திட்டத்த தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களுக்கு ஒரு பிசினஸ் மாரி வை பக்கிறதுக்கு ஒரு பிளானா இருக்கும்ல எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு அஹ் அளவுல இருந்துதானே ஆரம்பிக்கிறாங்க எடுத்தடுப்புல யாருமே பெரிய லெவலுக்கு முதலாளி ஆகுறது கிடையாதுல்ல அதையும் நாம வச்சுக்கிட்டு நம்ம செய்யறது நம்மளுக்கு பின்னாடியு ஒரு உதவியா இருக்கணு ஒரு பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கும் அது கை கொடுக் இருக்கணு அப்படிங்கிற மாரி நான் கவனத்துல வச்சிருக்கே்க
நிச்சயமா இதெல்லாம் பண்ணுங்க அவங்க மேல் மேலும் வெற்றி பெற வாழ்த்து கல்மா